கேக்குதா
அ கேக்குது ப்ரோ அம் சும்மாதாம் ப்ரோ ஒக்காந்துருக்க நீங்க சாப்ட்டீங்ளா என்ன பண்றீங்க
நானு சும்மாதா ஜி இன்னா பண்றதுன் தெர்ல சும்மா ஒக்கான்னுக்ற சாப்ட்டீங்ளா நீங்க
இல்ல ப்ரோ இனிமேதா நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல இதுக்கப்பறந்தா நானு
ஓ ஓ கே ஒ ஓக ப்ரோ அப்பற என்ன ப்ரோ ஏதாவது விளாங்களாேம்ஸ் எல்லா விளையாடுறீங்களா எல்லா எப்டி
இந்த ஃப்ரீ ஃபர்லா உட்டஞ்சி இதுலா விளையாடுறதுயில்ல இப்ப
ஃபிரீ பையர் ல நீங்க சூப்பர் ப்ரோ ஃப்ரீ பயர்ல என்ன லெவல்ல இருக்கீங்க
ஃபிஃப்டி ஃபைய் அவ்ளதா
ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ ப்ளேயரா நீங்க
புரோ பிளேயர்ல்லா இல்ல நானும் இது வரைக்கும் நா ஒரு டைம் கூட டாப் அப்டுறது பண்ணதே இல்லய எய ஐடிக்கு எல்லா
அயோ அ
அந்த மாரி எல்லா பண்ண மாட்ட ஏன்னா அது காசு வேஸ்ட் அதனால நா பண்ணதுல்ல நா கேட்டா ஃபைவ் இயர்ஸ்ஸா விளா விளாடுற ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸா ஆனா டாப் டாப் அப் லா பண்ணதில்ல
சோ எத்தன தடவ கிராண்ட் மாஸ்டர் வாங்கிருக்கீங்க
கிராண்ட் மஸ்டர் ல்லா போக மாட்ட எனக்கு அந்தளவுக்குலா விளாட மாட்ட இந்த ஹீரோக் மாஸ்டர் வரைக்கும் போவ அவ்வளதா கிராண்ட் மாஸ்டர்லா தொட்டத்துல நானு இந்த நைட்டு் ஃபுல்லா உக்காந்து கண்ணு முழச்சி அப்பல்லா விளையாட மாட்ட நானு அந்த மாரி பழக்க இல்ல
ஓ கே ஓ கே இல்ல ப்ரோ நா ஒரு வாட்டி கிராண்ட் மாஸ்டர் வாங்கியிருக்கன்னு நெனைக்கிற ஒரு தடவ ஒரு தடவ வாங்கிருக்க
நா மாஸ்டர் பல டைம் போயிருக்க கிராண்ட் மாஸ்டர் போனதுல்ல ஏனா கிராண்ட் மாஸ்டர் போனுனா நைட்டு ஃபுல்லா உக்காந்து விளான்னு இல்ல டே ஃபுல்லா உக்காந்து விளானூம் சோ அதனால அந்த மாரிலா செட் செட்டாகது நம்மளுக்கு நா இந்த காலேஜ் போயிட்டா அப்பறமாதா அதிகமா மோஸ்ட்லி விளாட ஆரம்பிச்ச அதே காலேஜு ஒன் அண்ட் ஃப் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம் ஃபுல்லா விளையாடிட்டு இருந்த அப்படியு செ செகண்ட் இயர்ல செக் செகண்ட் செம் அப்டியே கம்ப்ளீட்டா விட்டுட்ட கேம் விளையாட்டுரத அப்டியே தேர்ட்டு இயரும் ஃபுல்லா விட்டுட்டா கேம் விளையாடுறது இப்ப வந்து கேம் இருக்கு பட் வந்து இது வீட்டுக்கு போனா பசங்க அங்க இருப்பாங்க
ஓகே
நாங்க எல்லா அங்க கிரவுண்டுக்கு போயிடுவோ
ஆ ஆ
கிரௌண்டண்டு் போய்டிட்டு கிரௌண்டல உக்காந்து ஃபுட்பாலு விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு தப்பி தவறி வீட்டுக்கு வந்தோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கா கிரவுண்டுக்கு போவோ நைட்டு
ஓ கே
நைட்டு ஒம்பது மணி போயிட்டு ஒம்பது மணிக்கு உக்காந்து கிரவுண்ட்ல உக்காந்து விளாடுவோ நாங்க பத்து பேர் பதினெஞ்சு பேர் போயிடுவோ அங்க போயி‌‌ட்டு அண்ணாத்துக்கு ஃப்ரீ ஃபையர் உக்காந்து விளாடுவோ
ப்ரோ நா ஃப்ரீ ஃபையர்ல இப்போ நா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் லெவல்ல இருக்கேன்னு நெனைக்கிற
அ அதுல வந்து பாத்தீங்கன்னா நா ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு பாத்தீங்ன்னா தேர்ட்டி ருபீஸ் பண்ணியிருக்கே தேர்டி ருபீஸ் டுவென் டூ ஹண்ட்ரட்ண்ட் நைன்டி நைன் டைமண் தரேன் சொல்லிட்டு ஒரு தடவ தேர்டி ருபீஸ்க்கு பண்ணிருக்கே அதுக்கப்றோ ரீசார்ஜ் பண்ணல அப்போ நா எதுக்கு எடுத்தேன்னா எல்லாருமே இந்த குட் குட்டி குட்டி பசங்களா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க ஃப்ரோ அவுங்க எல்லாமே வந்து ட்டு அண்ணா எனக்கு டாப்ப் பண்ணி குடுங்க‌ பத்து ரூபாய்க்கு டாப்ப் பண்ணா த்ரி ஹண்ட்ரட் டைமண்ட்ஸு அப்டியா அந்த ஏர் ட்ராப் வரு பாத்தீங்ளா அதுல வந் து சொல்லுவானுங்க பசங்க சோ பண்ணி குடுங்கடா அப்றோ ஏ ஜி பே அக்கௌண்ட்ல பண்ணி பண்ணி குடுப்பே சோ அப்டிதா ஃப்ரோ நானு எனக்கு இன்ரெஸ்ட் சரிடா உங்களுக்காண்டி நா பண்றேடான்னு சொல்லி இந்த தேர்ட்டி ரூபிஸ்கு ரீசார்ஜ் பண்ண ஃப்ரோ ரீசார்ஜ் பண்ணிட்டு என்ன் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல அப்றோமா என்ன பண்ணே ஆளா கேரக்டர் வாங்குனே பட் அந்த அளோ கேரக்டர் எல்லா பாத்தீங்ன்னா இப்போ ஃப்ரீயாவே கெடைக்கு ஃப்ரோ அதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணவே அவசியம்
அப்ப வந்து காசு டைமண்ட் குடுத்து தா வாங்குனு
இப்போ வந்து காயின்ஸ் இருந்தாலே போது கோல்டு காயின்ஸ் இருந்தாலே போது நம்ம ஈஸியா வாங்கிக்கலா அதுல வந்து ட்டு ப்ரோ நீங்க பேளேயர் பேளேயர் கூடல்லா விளாயாருக்கீங்களா ஃபிரீ ஃபையரு கோ பிளையேர் கூட யாருன்னே தெரியாது ஆனா வருவா ஒரே ஆளா வருவா வந்து அடிச்சி தோம்சம் பண்ணிட்டு போவா அந்த மாதிரி
இந்த டி ஆர் அங்க்கு எல்லா நானே பாத்து இருக்கே இந்த ப்ரௌ கூட பேர்லா கூட பரவால்ல இந்த ஹேக்கர் எல்லா உள்ளவந்தாத கடுப்பே ஆவாங்க
ஐயோ ஆமா ஃப்ரோ
இந்த மாஸ்டரு ஹீரோய்க்கு ஃபோர்ரு ஃபைவ் ஸ்டார் எல்லா போயிட்னா ஃபுல்லா ஹேக்கர் தா
சரியா சொன்னீங்க நம்ம எவ்ளோதா ஹெட்ல அடிச்சாலு அவுங்க ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது ஃப்ரோ
ம்
ஏ டீம்ல நா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நா விளாண்ட ஃப்ரோ சோ அவன் வந்து ஏதோ டி எம் கேமர் ஏதோ தெரியல ஒரு பெரிய யூடியூபர்ன்னு நெனைக்கிற நா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் சி இல்ல வந்து ஃப்ரோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட அவுங்க மூணு மேட்ச ஜெயிட்டாங்க ஃப்ரோ சூப்பரா
ஓகே
ஆ ஓகே ஃபர்ஸ்ட்டு அடுத்து மூணு மேட்சு நாங்க ஜெயிக்குணுன்ற மாதிரியே நாங்க விளயாண்டோ அதுல செகண்ட் மேட்ச்ல வந்து அந்த க்ரோ பிளேயர் அவுட் ஆயிட்டா நா மட்டு தா இருந்தே ஸோ அத நா வந்து செகண்ட் மேட்சில் நா அவனை எப்டியோ கீப் பண்ணிட்டே முடிஞ்சிருச்சு லாஸ்ட் மேட்சல வந்து தேர்ட் மேட்ச அந்த மேட்ச ஆக்சுவலியா நாங்க வந்துட்டு எப்டியோ வின் பண்ணிட்டோ நா ரெண்டு கிலு அப்றோ கூடக்குற யாரு ஒரு பைய ஒரு கில்லு அப்றோ ஒரு கில்லு அடிச்சுட்டா அது லாஸ்ட் போயாமேச்சு ஃப்ரோ அது அதுல வந்து ப்ரோ நாங்க எல்லாருமே அவுட் ஆயிட்டோ ப்ரோ நாலு பேரையு அந்த ஒரே ஆளே அடிச்சா ப்ரோ செம பாஸ் ட்டு அவனோட அவனோட மூமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோ பியர் மாரியே இருந்தது ப்ரோ
பி சில மோஸ்ட்லி வெளாட்வாங்க நெறைய பேரு சோ மூமெண்ட்ஸ் ஸ்பீட்லா செம்மயா கெடைக்கு பி சில
ஸா அதுதா நானு நெனைக்கிறே ப்ரோ பி சின்தா நெனைக்கிறே சோ குளோபால் போட்டு அள்ளி தெரிக்க விட்டா ப்ரோ வேற லெவல இருந்துச்சு ப்ரோ கேமு
எனக்கு இந்த கோ குளோவால த்ரீ சிஸ்டிக்கு போடுவாங்கள அது தா எனக்கு பிடிக்கு நா டக்கு டக்குன்னு அது அப்டி போடுவ
சூப்பர் ப்ரோ ஆனா இதுலு அந்த இதுல வந்து ப்ரோ அவ எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ இப்ப நம்ம ஒரு பே பேசிவ் ஸ்கில் வந்து நம்ம நெறைய வச்சுக்கலா ஆக்டிவ் ஸ்கில்ல ஒரு எதாது ஒன்னுதானே வைக்க முடியு
ஆமா
ஆனா அவ ஆக்டிவ் ஸ்கில் எப்டி வச்சிருந்தானா ஆ பூக்கா இருக்கால
ஆமா
பூக்கா கேரக்ட்ரயு வச்சிருக்கா ஆக்டிவ்ல ப்ளஸ் வந்துட்டு அந்த ஒரு கேரக்ட்ரு இருக்கு பாருங்க ஆஸ்காரா ஆஸ்கார் கேரக்ட்ரு
ஆஸ்கார் வந்து அது என்னா பவரு
ப்ரோ த்து அப்டே இப்டி கண்ணு இமைக்கிற செகண்ட்ல டக்குனு அந்தாண்ட பொயிடுவா பாரு பாஸ்டா ஓடுவா பாரு
ஓ ஆமா அது வந்து ஜி அது வாங்க முடியுனு நெனைக்கிறே இந்த பி நீங்க வந்து சீ எஸ் ஆடின் ஆட்னிங்ளா
கிளாஷ் காடு ப்ரோ அ
ஆ சி செசன் ஆ சி எஸ் ரேங்க்ல அது வந்து அப்டிதா நெனைக்கிறே அது ஒரே டைம்ல எப்பயாது ஒரு டைம் பவர் கெடைக்குன் நெனைக்கிறே சம் திங் நானே அப்டி ஒரு டைம் வெளாடிருக்கே
ப்ரோ ஆனா அவ ரெண்டுமே வந்து வச்சி வெலாண்டா ப்ரோ இந்த ஆஸ்கா கேரக்ட்ரு வச்சிருந்தா வுகாகன் வச்சிருந்தா அத நா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கேரக்ட்ர பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகல ஆக்டிவ் ஸ்கில் வந்து எதாது ஒன்னு தா யூஸ் பண்ற மாரி வந்தது
அது மேட்ச நடுவுலயே எதாது கெடைக்குன் நெனைக்கிறே மேபி
அது தெர்ல ப்ரோ வேற லெவல்ல பிளேயர் வெளயாண்டா ப்ரோ அந்த அந்த ஏக்கரருன் சொல்ல முடியாது ப்ரோ ப்ரோ பிளியர் ப்ரோ செரி அவ நாங்க செகண்ட் மேட்ச்லயே முடிஞ்சிருன் நெனச்சே தேர்ட் மேட்ச்ல நாங்க ரெண்டு கிள்ள அவ ரெண்டு கிள்ள அடிக்கிறதுக்கு அ அப்டியே போர்த்து மேட்சு போயி அவனே நாளுக்கில்லு அடிச்சி தூக்கிட்டா ப்ரோ ஆக்சுலி ஆப்போசிட்ல வந்தவ ப்ரோ நாலு பேருமே ஒரே டீமா வந்திருக்காங்க
ம்
சோ நாலு பேருமே பிரியவே மாட்றானுங்க நாலு பேரு ஒன்னா தா இருக்குறானுங்க இவெ குளோபால் போட்ட நாலு பேத்தியு அடிச்சி துவாச பண்ட்டா
நாம்ளு ஆட்லாம அப்ப
வையலா ப்ரோ நீங்க பீரீ பை இப்ப அவைலபிள்ன் சொல்லுங்க நம்ப ஒரு டீம் கிரியேட் பண்ணி வெளயாடுவோ
ஓகே ஓகே நைட்ல எங்க அண்ணே வெளாடி தா இருப்பா இப்ப அவ புதுசா ஃபோன் வாங்கிடானா சோ அதுனால சும்மா அதுலேதா வெளான்ட்டுப்பா
இப்ப நா வந்துட்டு ப்ரோ
நா வந்து எ ஃபோன் வந்து செட் ஆகாது வெளாட்த்துக்கு
ஏ ப்ரோ பப்ஜி வெளையாட்ரிங்கலா நீங்க
பப்ஜிலா விளாட மாட்டே நா ஃப்ரீ ஃபைர் மட்டுந்தா விளாடுவே பப்ஜி ஏ ஃபோன் தாங்காது
ஓ ஓகே ஒகே ப்ரோ இல்ல ப்ரோ ஏ ஃபோன் வந்து ஃரிபைரு ஏ என்னோட கிளாஸ்மேட்லா பப்ஜி ப்ளேயர் ஃப்ரோ அவுங்கலா வந்து இந்த டோரனமெண்ட் போவானுங்க ஃப்ரோ அங்க இதுல மால்க்ல்லா அ அமௌண்ட்டு பண்ணி விளையாடுவாங்க பாருங்க
ஆமா
சோ அதுலயே வந்து இவனுங்க போயிட்டு கிராண்ட் ப்ரைஸ் எல்லா அடிக்குறதுக்கு போவானுங்க ஏ டீ என்னோடதுவு என்னோட கிளாஸ்மேட்ல வந்து அப்டி யாரு அடுச்சதுல்ல பட் ஆனா ஃபைவ் தௌசண் டென் தௌசண்ட் கேஷ் பிரைஸ்க்லா போயி கலந்துருக்காங்க கலந்துட்டு வ ந்துருக்கானுங்க சோ வின்லா பண்ணதுல்ல பட் ஆனா பப்ஜி வந்து நைட்டு முழுக்க விளையாடுவானுங்க ப்ரோ
ம் பப்ஜி நல்லா இருக்கு பப்ஜி வந்து மேப்பு பெருசது
மேப் பெருசு ஸ்கோப் பெருசு ப்ரோ
ம் செவன் சி வேற லெவெல்ல இக்கு அந்த மேட்செல்லா பாக்க
ஆமா ஆனா இங்க பசங்க குட்டி பசங்க எல்லா அண்ணா ஃப்ரீ ஃபயர் அண்ணா எனக்கு ஒரு கேம் விளையாண்டு குடுங்க அப்றொ இன்னொன்னு ப்ரோ இதுல என்னன்னா அ இதுருக்கு ப பத்திங்ளா ரூம் மேட்ச் வெளையாடுவோமே அது பேர் என்ன ப்ரோ ரூம் மேட்ச்கு ஒரு காடுவருமே அதுக்கு பேறென்னா
டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு
ஸோ ரூம் கார்டுனே வச்சுக்கோங்க அந்த ரூம் காடு
அது ஜூம் காடு தா ஜூம் காடே தான் அது பேரே ஜூம் காடு தா ஜீ
ஓகே ஓகே ஆனா எனக்கு ரூம் காடு வேணு தாங்கனா ஏய் அதா தர முடியாதுடா ஒரு காடு பத்து ரூபா இஷ்டொ இருந்தா வாங்கிட்டு போ அப்டின்னா அண்ணா நா இப்பவே ஜிபே பண்
வாங்குனது எம்பது டைமண்டா நாங்க டாப் அப் பண்ணுவோ எ ஃப்ரெண்டு க்கு எனக்குந்தா போட்டியே அவன் வந்து கொஞ்சொ டாப் அப் பிளேயர் அவெ அவ வந்து ஒன் லேக் வரிக்கு டாப் அப் பண்ணிருக்கா அந்த மாரி பிளேயர் அவெ
வேற லெவல்
டாப் அப்பே அப்டி பண்ணுவா பைத்திகார பண்ணிட்டு வித்துட்டா ஒன் பாய்ண்ட்டு டுவெண்ட்டியோ எதோ வித்தா இந்த ஐஜ ஐடிய
ஒன் பாய்ண்ட் டுவெண்ட்டியா
ஆளுந்தாங்க ஆ
ப்ரோ எ ஐடில வந்து எ ஐடி கேட்டாங்க ப்ரோ டூ தௌசண் கேட்டாங்க அதெல்லா தர நீ பத்து கோடி ருவா குடு கொடுத்தாலு நா தர மாட்டேன்டான்ட்டே
ம் சில பேர் வந்து ஐடி வித்து தரத்துக்கு ஆளுங்க இருப்பாங்க
ப்ரோ இதுலயே ஒரு ஒரு மாஸ்டர் மைண்ட்ல நா ஒரு ஒரு எ கிளாஸ்மேட் பையெ ப்ரோ ச்ச கிளாஸ்மட் ரே எங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு பையெ ப்ரோ ஸ்கூல் படிக்கிற பையே அவுங்கம்மாவோட அக்கவுண்ட் எடுத் து இவன் நெறையா ரீசார்ஜ் பண்ணிருக்கா ப்ரோ எப்டி சொல்றது ஒரு ட்வெண்டி தௌசண்ட் கிட்ட ரீசார்ஜ் பண்ணிருக்கா அவுங்கம்மாவோட ஜிபே அக்கௌண்ட்லருந்து எடுத்துட்டு அதுக்கப்றோ அந்த ஐடிய யாரோ மதுர மதுர சைல எதோ ஒரு பையே ஆன்லைன்ல ஃப்ரெண்டு விளையாட வந்தா அவங்க கூட இவே ஃப்ரெண்டா பேசி ரெண்டு பேரு ஐ டி ய சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அந்த பையங் கூட தா அந்த ம ஆன்லைன்ல வந்த பையனோட அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்குடுத்த அக்கௌண்ட் ஒரு நார்மல் அக்கௌண்டு
ம்
ஏமாத்திட்டு போயிட்டா அதுக்கப்றோ அத நா ரெக்கவர் பண்ணி குடுத்தே ப்ரோ அது தெரிய
அதெப்படி ஜி ரெக்கவர் பண்ணுவீங்க
அது வந்துட்டு நா உங்களுக்கு அப்றமா சொல்றே ப்ரோ நாளைக்கு சொல்றேம் ப்ரோ ஓகே ப்ரோ ம் பாய் ப்ரோ